ஹலோ ஏப் பா என்ன பண்றீங்க
இப்ப தாப்பா தூங்கி எந்ச்சே
என்னதுப்பா
இப்பதா தூங்கி எந்த்ருச்சே
அப்புடியா செர் செரி ஏ இவ்ளோ நேரோ ஆய்ச்சு
நைட்டு கொஞ்சோ வேல இருந்துப்பா வெக் லேட் ஆய் ச்சு
சேரி சேரி
சேரி சேரிப்பா என்ன வேல வந்துச்சு செயினா
ம் செயினு பேக்ச்செயின்ப்பா
சேரி சேரி செயின் முடுஞ்சா எல்லா வேலயு முடுஞ்சா
ம் எல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டே இன்னைக்கு பாப்பாக்கு ஸ்கூல்க்கு வேற போணுமா அத்னா எல்லா கம்ப்ளீட் பண்ணி வெஷ்ட்டு வந்ட்டே
சேர் சேரி பெரி பாப்பாக்கா
அ ஆமா
சேரி சேரி என்ன எந் எந்த ஸ்கூல் கேக்க போறீங்க ஏற்க்னே படிச்ச ஸ்கூல்லைவா இல்ல
இல்லப்பா கொஞ்சோ வெளிய அன் சைடு
ஓ
சொன்னாங்க செரி அத போய் நேர்ல போய் விசாரிச்சு பாக்கலா
ஓ
வெச்சுட்டு ஓகே ஆயிருச்சுனா சேத்தினு
சேரி சேரி அதா அங்கேயுமே நல்லாருக்குன்னு தா சொன்னாங்க கோச்சிங்லா நல்லா இருக்கு அங்க போய் சேத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சேரி சர்ப்போய் கேளுங்க பாப்பா கூட்டிகிட்டு போவீங்களா
ஆமா பாப்பாவ கூட்டிட்டு போவே
அஹ்
நீ என்ன பண்ற
நானு இந்தா இப்பதா உட்காந்துருக்க அப்பா வரக்கு நைட் லேட் ஆயிடுச்சு தம்பி வீட்ல இருந்தாரு தம்பி வந்து வேலைக்கு போய்ட்டா சேரி அப்புறம் அவளு இருக்கா சேரி அந்த பிள்ள இருக்கும் போது எப்படி தனியா இருக்குறது அப்படின்டு நைட்டு ஒரு மணிக்கு வந்து கதவ தட்றாரு
ஐயையோ
அப்புற அத்த பக்கத்துல வந்தாங்கப்போ வர்றது வர இந்நேரத்துக்கு வந்தீன்னா எப்படி சாப்பாட்லா அந்த புள்ள அளவ அளவ தானே செய்யு வர்றது வர நேரமா வந்தா தான ஏதாவது வைத்துக்கு எதாது செஞ்சு குடுப்பா இன்நேரத்துக்கு வந்தின்னா எப்படி சாப்பாடு செய்ய முடியு என்ன அத்துல வரலாமா அப்படின்னு சொல்லி அத்தை சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துச்சு அதான் மாமாட்ட போய் பேசணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுந்துச்சு உம் நீங்க போணுமா வேலைக்கு
ஆமாப்பா கொஞ்ச ஃபினிஷிங் மட்டு பண்ணி குடுக்கணு ஒர்க் முடிஞ்சது ஃபினிசிங் பண்ணா முடி அந்து
ஓ
இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காப்புல
செரி செரி
இதெல்லாம் போய்ட்டு வந்துட்டு தான் கால் பண்ணும் அதுபோல அவங்க இதர் ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னா போயி ஃபினிசிங் பண்ட்டு வந்துருவ
ஆஹ்
உம்
விட்டாங்களா
இல்லப்பா அது போக முடுல
ஆ நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனேன் கடைக்கு போனேன் ரேஷன் கடைக்கு போறக்கு பாப்பா கொண்டு போயி அண்ணி வீட்ல விட்டு ட்டு ரேசன்கடைக்கு போலாம் ட்டு போணோம் அப்புறம் அங்க போனா எல்லாம் வாங்கிட்டு இருக்கறேன் அம்மாவும் மாமாவும் வந்துட்டாங்க
அப்புறம் மாமா வந்து சரியேன் இந்த பாப்பா கூட்டிட்டு சத்தம் போட்டாங்க காலையிலயே ஏதோ வண்டி இருக்கும் போதே வந்திருக்கலாமல்ல ஏன் இந்நேரத்துக்கு வந்த இல்லைங்க வெயில் வேற வெயில்ல எப்படி நடந்து போக முடியும் பாப்பாவ தூக்கிட்டு சின்னவள வேற கூட்டிகிட்டு போயிட்டேன் நீ இந்நேரத்துக்கு எப்படி போக முடியும் அப்படின்ட்டு சத்தம்போட்டாங் சொன்னேன் இன்னைக்கு வர ஐடியாவே இல்லைங்கமாமா திடீர்னு சேரி டைம் இருக்கு போயிட்டு வந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சரி வா இறக்கி விட்றேனு சொல்லி கூப்பிட்டு வந்து இறக்கிட்டாரு
சேரி
ம் நீங்க பாப்பாங்கல்லாம் யாரா போன் பண்ணி பேசுனாங்களா பெரிய பாப்பாவோ சின்ன பாப்பாவோ அண்ணி வீட்டுல
இல்லைப்பா யாரும் கால் பண்ணல ஸ்கூலுக்கு போயி்ட்டு வந்து தா கால் பண்ணணும்
ஆ சேரி சேரி சேரி அதான் பாப்பாவுமே துணி எடுக்கணுமா ஸ்கூல்லெல்லாம் தொறக்க போது சரின்னு பாப்பாங்களுக்கு துணி இந்த மாதிரி ஷூ இதெல்லாம் வாங்கணும் நானுமே அண்ணெங் கடைக்கு போகணும் போய் என்ன ஏது கேக்கணும் ம் அதான் அதான் சாப்பிட்டீங்களா
இல்லேப்பா இனிமேல் தா இப்ப தா எந்திருச்சேன்
சேரி சேரி எங்கது வீட்டுல
தெரியலப்பா அவங்க என்ன ஐடியா பண்றாங்கன்னு தெரியல
ஆ
இனிமே தா கேட்கணும்
ஓ
உம்
சேரி சேரி நாங்க வந்து நைட்டு் இட்லி சுட்டோம்
ம்
இட்லியும் சாம்பாரும் வச்சேன் சரி அதையவே காலைல சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு மட்டும் வச்சுக்கிட்டோம்னா சாம்பார் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் நானும் கொஞ்சம் வெளிய போணும் ஒரு எட்டற மணி போல வெளியே போவேன் சாப்ப நம்ம அங்க போயிட்டு வந்தோம்னா அங்கயே சாப்பிட்டு வந்தறமா அதனால எனக்கு தெரியல பாபப்பாவங்களுக்குதான்
சேரி சேரி சேரி
ஆ சேரிப்பா செயின் எல்லாம் எப்படி வேலை எல்லாம் ஈஸியா இருக்கா
இல்லேப்பா அது புதுசா வந்ததா இப்பதான் ட்ரை பண்ணியிருக்கேன் சக்ஸஸ் ஆயி வரும்
ஓ
சாம்பிள் மட்டு ரெண்டு போட்ருக்கே
ஆ ஆ
இப்போ அது அவங்க பினிசிங் பாப்பாங்க பாத்துட்டு
ஆ
னா அடுத்தடுத்து ஒர்க் வரு
சேரி சேரி சேரிங்க பாப்பா மொத ஆட்டில எது சேத்திருந்தீங்க அது என்ன ஆச்சி
அது ஆர்டிய வந்து திடீர்னு கவர்மெண்ட் கேன்சல் பண்ணுச்சில்லப்பா
ஆமா போன வருஷோ எடேல
ஆ அது நமக்கு சரியா தகவல் தெரியாதனால நம்ம என்ன பண்ணிகிட்டோ கேன்சல் பண்ணி கவர்மெண்ட்ல சேத்துட்டோ
ஆ
கடசியா பாத்தா ஆர்ட்டிக்கேன்சல் இல்லன்டாங்க
ம்
அது ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சிருந்தன்னா கூட ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணிர்க்கலா
ஆமா
அந்த ஆர்டிக் கட்ண அமௌண்ட்ட வேற ரிட்டர்னு குடுத்துட்டாங்க
ஆ
அது தெரியாம நம்ம தப்பு பண்ணிட்டோ
ம்
சேரி இனி என்ன பண்றது
சேரி சேரி சேரி அப்ப இப்ப போய் கேளுங்க ஆனா மறுடியு நம்ம ஆர்ட்டி அப்ளை பண்ண முடியாதா
ஆர்ட்டி வந்து ஒன்சு தாப்பா ஒரு கொழந்தைக்கு ஒன்சுதா நம்ம ரெண்டாவது கொழந்தைக்கி என்ன ஏதுன்னு தெரில
ஆ
பதிவு ஆயிட்ச்சின்னா ஏற்கனவே கேன்சல் பண்ணிருக்கோ அப்டிங்கிற மாரிதா காட்டு ரெண்டாவது பாப்பாக்கு ட்ரை பண்ணி பாக்கலா ம் சான்ஸ் கம்மி தா அதுக்கு நம்ப இங்கயே அதுன்னு கேட்டுட்டு ஒட்டுக்காவே இது பண்ணிக்க வேண்டிதா
ஆ ஆ
ஏன்னா ரெண்டு பேத்துக்கு ஒரேபக்கமா வந்ததுன்னா பிரச்சனையே இல்ல
சேர் சேரி
சேரிமா
சேரிப்பா ஏ அப்ப பெரியவளுக்கு கேன்சல் ஆச்சின்னா அப்ப சின்னவளுக்கு போட முடியாதா
அது டவுட்டாதா இருக்குது கேட்டு பாக்கணு ஏன்னா முக்காவாசி பேர் அப்டிதா சொல்றாங்க
ஆ
ஏன்னா கவர்மெண்ட் லோனு கேன்சல் ஆயிருச்சின்னாலே ஆட்டோமெட்டிக்கா இதா ஆயிடு இப்ப அவ படிச்சிட்டு இருந்தான்னா பிரச்சனை இல்ல ரெண்டாவது அப்ளே பண்ணிர்லா இப்ப அது கேன் நா நல்லா ட்ரை பண்ணி பாக்கணு
ஏய் எதனால பாப்பா கேன்சல் பண்ணீங்க ஸ்கூல் சரியலன இல்ல ஊருக்குதா போயிட்டீங்க
வந்தது என்னன்னா அது கவர்மெண்ட் வந்து திடீனு ஆர்டி கேன்சல் பண்ணுச்சு
ஓ
ஆமா என்ன அ்சத்தஞ்ச பீஸு வந்து கண்ணப்பின்ன கேட்பாங்க
உஹம்
உம் அப்படின்னு நினைச்சா கடைசிய பார்த்தா ஆர்டி வந்து கேன்சல் ஆகலனு சொல்லி கட்டன மோ எல்ல திரும்பி இருக்கிற கொடுத்துட்டாங்க அது நமக்கு தெரியல
அதா அதா அதா
நொம்ப கசுவனைக்கு மாதம் மாதம் பீஸு தனியாக வந்துடுமே அப்பட்டு பயந்துடுவங்க
அதான் தான்
சரி சரிப்பா நங்க கொஞ்சோ வெயிட் பண்ணிருந்தலா வெயிட் பண்ணிருங்க அ கபடி நின்றக்கு
தே நின்ருக்கு புத மட்டல அவா க்கமந்திருக்கு
ஆஹ்
இப்ப கவர்மெண்ட்ட விட்டு வெலிய வந்துட்டா நா அங்கயே போய் கேகணு பேமட்டோலி இருக்கா என்னதுன் கேட்கண
ஓ
உஹம்
சேரி சேரி ஆனா சின்னவளுக்கு போடாம இருக்க வேனா போட்டு பாருங்க ஓகே ஆகுதா என்ன
உம் உம்
ட்ரை பண்றதுதா
உஹம்
கிடைச்சிச்சுன்னா நம்ப லக்கு
அ
ஹ ஆனா ரெண்டாவது பேரு ஸ்கூல்ல கேட்டீங்களா பாப்பாக்கு ஆதாவது எதடுச்சுங்களா அத விசாரிச்சிங்களா
ரெஸ் சம்ப சரிச்சிட்டு தா அவ்ங்க ஏதோ ஒரு பத்து நாள் ஒரு வாரோ அப்டிங்கிறாம இருந்துன்னா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதது டாக்டர் சர்டுவிகேட் கொத்துட்டு கூா வந்து பண்ணிருக்கலாம ஒரு வர்ஷோ ப்டி கேப் விட்டீங்க ஆட்டு மிட்டா ப்சென்ட் வில்னாலே கேன்சல் ஆகிரு மா
ஆஹ்
அவங்க மந்திலி மன்த்லி பெர்சன்ட் வந்து அம்ஞ்சா ஆகணு ஆர்ட இ குழந்தைக்கு
ஓ ஓ
அ காமென்டி எல்லா வந்துட்டுருக்காங்க அப்டிங்க மெ காட்டினா தான் அவங்க ஃபன்ட்டு ஒதுக்குவாங்க
சேரி சேரிங்
இப்போ என்னாச்சு ஒ ஒ ஒரு வருஷமே போலயே அதனால அத அத ஒரு ஒரு மந்த் எதாது ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக கேன்சல் ஆயிடு
ஆஹ் சேரிப்பா சேர்ந்த எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு உங்களுக்கு கூப்பறே
சேரி சேரி உம்